ஹலோ
சொல்லுங்க
அ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கறங்க நீங்க எப்டி இருக்கிறீங்க
ம் நல்லா இருக்கங்க ம் நல்லா இருக்க நல்லா இருக்க நீங்க
ம் நல்லா இருக்க
ம் சாப்ட்டாச்சுங்ளா
ம் சாப்டங்க நீங்க சாப்ட்டிங்ளா
ம் சாப்ட்டாச்சுங்க சாப்ட்டாச்சுங்க லைப்ல்லா எப்டி போயிட்டு இருக்கு
ம் போயிட்டு இருக்குங்க
புரிலீங்க
ஏதோ போயிட்டு இருக்கு
எதோ ஏங்க சூப்பரா போயிட்டு இருக்கா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஏங்க பின்னாடி ஒரே சவுண்டா இருக்கு ம் எனக்கு குட் குட் குட் குட் குட்டு நல்லாதா போயிட்டு இருக்கு
ஏ ஆத்தி என்னடி பண்ற
ம் செரி ஓகே இன்னைக்கு நம்ப எந்த டாபிக் பேசலா ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பேசலாமா
ஆமாங்க அ பேசலாங்க ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பேசலாங்க
ம் ஓகேங்க உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ன்னா என்னன்னு தெரியுமா எப்பயாச்சு கேள்விப்பட்டுயிருக்கீங்களா
ஆ கேள்விப்பட்டு இருக்குக இந்த மீஷோ ஃவிலிப் கார்ட்டு மிந்த்ரா இதெல்லா தா ஆன்லைன் ஷாப்பிங் தானா
உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்னா பிடிக்குமா
பிடிக்குங்க சில நேரங்கள ஆன் ஆன்லைன்ல தா நா வந்து பர்ச்சேஸ் பண்ணனு
ஓ ஓகே ஓகே எய ஆன்லைன் ஷாப்பிங் செய்ய விருப்ப விருப்பம் பட்டுருக்க
ஏன்னா வீட்டுல இருந்தே வாங்கலா புரொடக்ட் நம்ம வெளியில சுத்த வேண்டிய அவசிய இல்ல ரிலாக்ஸா பொறுமையா நம்ம வந்து எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு அ அந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ வியூவர்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அதனுடைய ஆ கமெண்ட்ஸ் எல்லா பாத்து நம்ம வாங்கலா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அபோ அ பணமும் மிச்சமாகு போயிட்டு வர ட்ரான்சேஷன் செலவு
ஓ
அதனால நா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து விரும்புன
ஒகே என்னென்ன பொருட்கள் எல்லா ஆன்லைன்ல வாங்குவீங்க
டரெஸ்ஸு சூவ்வு புக்கு அப்பற மொபைல் கவரு ஹோம் ப்ராடக்ட்ஸு அதுக்கப்பற ஸ்டடி டேபிள் கீபோர்டு இந்த மாதிரி நம் நமக்கு என்னல்லா வேண்டுமோ அந்த மாதிரி பொருள்லெல்லா நா வாங்குவங்க
ஓக்கே சூப்பர் சூப்பர் சூப்பருங்க இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு
ஆஹ டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ரிவ்யூ பாக்கலா பல பிராண்டுகல வந்து நம் கம்பர் பண்ணி பாக்கலா அதுக்கப்பற பல ஆப்புகள்ல நம்ம இப்ப ஒரு ப்ராடக்ட் வாங்கறோனாக்கா இந்த ஆப்பில் கேஷ் எவ்வளோ அனதர் ஆப் கேஷ் எவ்வளோ அப்டி கம்பேர் பண்ணி நம்ம வாங்கலா எங்க வந்து மார்க்கெட்டோட ஃபரைஸ் மார்க்கெட்ல அந்த பராடக்கோட ஃபரைஸ் கம்மியா இருக்கு அப்டின்னு கம்பர் பண்ணலா ஏத அட்வான்டேஜ் தான
ம் ஓகே ஓகே ஓகே ஓகே பரவால்ல இதுதா இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே அப்பற ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல உங்கல கல்யாண பண்ணி போறவ ஆன்லைன்ல நீங்க உங்களோட வாழ்க்கைய முடிச்சிடுவிங்க போல
ஓ அப்பல்லயா சேரிங்க ம்
சரிங்க சரிங்க சரிங்க அதுல அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல ஏதாவது டிஸ் அட்வான்டேஜ் இருக்கா
ஆஹ் சில நேரங் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து நம்ம எதிர்பார்த்தலவிட கம்மியா இருக்கு டெலிவரி வந்து லேட் லேட் ஆகு இப்போ நம்ப இன்னிக்கி வரும் டெலிவரி இன்னிக்கி ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆவு சொல்லுவாங்க பட் சம் சுச்சுவேஷனால் ரெண்டு நாள் கழிச்சு டெலிவரி ஆகு சம் ப்ராடக்ட் வந்து இப்ப கண்ணாடி பொருள நம் ஆர்டர் போட்டாக்கா அது வந்து பேக்கிங் ஒழுங்கா பண்ள பண்ளனாக்கா அந்த ப்ராடக்ட் வந்து வொட சேதமாயிடு வொடஞ்சிடு இந்த மாரி கொஞ்சோ டிஸ்அட்வான்டேஜ்ல்லா இருக்குப்பா
ஓகே ஓகே இப்ப நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க அ இப்போ அது வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செக் பண்ணுவீங்க அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல இப்போ டெலிவரி டெலிவரி பாய் எத்துனுவந்து உங்கிட்டதரா இருங்க இப்ப டெலிவரி பாய் எடுத்து வந்து உங்கட்ட தரா நா அவ்ங்அவங்கிட் போய் என்னன்ன செக் பண்ணுவீங்
புரில
இப்போ ஆன்லைன்ல நீங்க ஷாப்பிங் பண்றீங்க கேக் ஹலோ கேக்துங்களா ஆன்லைன்ல ஷாப்பிங் பண் றீங்கள இப் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றப் இப்போ டெலிவரி பாய் எத்துண்ணு வன்ட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எத்துண்ணு வந்து குடுப்பான்ல
ஆமா
அது வாங்க துக் முன்னாட் நீங்க என்ன செக் பண்ணுவீங்க என்ன செக் பண்ணுவீங்க அந்த ஆர் ட்ரு வாங்கறதுக்குமுன்னாடி
நா வ நா வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட்ரு பண்றப்ப என்ன செக் பண்ணுவன்னா புராடக் டோட ரேட்டிங் பாப்ப கஸ்டமரோட ரிவூ ரிவூயூ பாப்ப அதுக்கப்றோ கஸ்டமர் வந்து இப்ய இந்த ப்ராடக்ட் வந்து வேற கஸ்டமர் வாங்கிருந்தா அவ்ங்க வந்து சம் பிட்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க
ம்
அத பாப்ப ப்ரைஸ் பாப்ப அப்றோ ரிட்டன் பாலிசி ப பால் வந்துஸ் சம் ஸ்கராட்ச் ஆச்சுனா அது வந்து ரிட்டன் போட்ற பாலிசி இருக்கா அப்டின் பாப்ப இதே டெலிவரி பாய் ஆஹ் ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்றப்ப நம் நம்ம வந்து அந்த பாக்ஸ் பிரிச்சு அவங்கமுன்னாடியே டேமேஜ் எதுனா ஆயிருக்கா
எங்க ஓகே ஓகே ஓகேங்க இப்போ டெலிவரி பாய் கரக்ட் எத்துனு வந்து குடுக்கர டேமேஜ் இல்லன் சொல்ட்டு ஆஹ் இப்போ சப்போஸ் உள்ள எதுனா டேமேஜ் ஆயிட்ச்சி டெலிவரி பாய் வந்து நா இல்ல நா வாங்க மாட்ட இது நீங்க வந்து அங்காவ் கம்பெனிக்குதா கால் பண்ணி கேக்கனு சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க
செரிப்பா அப்டின் சொல்ட்டு அம்ப்ச்சிட்டு நா கம்பெனிக் கால் பண்ணி கேப் ப அப்ப நா ரிட்டன் போட்ருவ அப்டி நா வந்து ரிட்டன் ஆப்ஷன் இருந்தா மட்டுந்தா நா வந்து புக் பண்ணுவ
ம்
அந்த ரிட்ர்ன் ஆப்ஷன் இல்லனா நா புக் பண்ண மாட்ட ஏனா சம் ப்ராடக்ட் வந்து டமேஜ் ஆய்ச்சின்னா எப்டி ரிட்டன் பண்ண முடியு அதனால
ஓகே ஓகே நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றப்போ கேஷ் ஆன் டெலிவரி போடுவீங்களா இல்ல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவீங்களா
நா நா வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவ இப்ப வந்து கைல வந்து கஷ் இருந்துச்சின்னா கஷ் ஆன் டெலிவரி குடுப்ப கைல வந்து கேஷ் இல்ல அப்டின் அப்டின்னாக்கா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவங்க ஏனா பாதுகாப்பான வெப்ஸ் ஆ வெப்சைட்டு இன்னாக்கா ஆன்லைன் பேமெண்ட்டு பாதுகாப்பு இல்ல வெப்சைட் வந்து பாதுகாப்பு இல்ல அப்டின்னாக்கா வந்து ஆப்லைன் கேஷ் ஆன் டெலிவரி குடுக்குங்க ம்
ஓகே ஓகே உங்களுக்கு இந்த ஆடி இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல எதுனா மோசமான அனுபவம் இருக்கா ஐமீன் எப்டிப்பட்டதுனு அதது அனுபவோ
ம் இருக்கு ஒ ஒரு வாட்டி என்ன நடந்துச்சின்னா ஃப்ராடக் வந்து படத்துல வந்து ஒரு மாரி இருந்துச்சி
ம்
படத் அந்த பிக்சர்ல ஒரு மாரி இருந்துச்சி ஆனா வந்தது எனக்கு ஒண்ணு
ம்
ஓகேவா நா வந்து ஒரு ப்ரா ஆட்டர் பண்ணா அவங்க வந்து அனதர் ப்ராடக் வந்து எனக்கு வந்து டெலிவரி பண்டாங்க அதுக்கப் அப்புறோ நா அத வந்து ரிட்டன் போட்டு இது வந்து ஒரு மோசமான அனுபவோ நா சொல்வ
ஓகே ஓகே இப்ப டெலிவரி பாயி அவங்க கஷ்டப்படுறாங்க வீட்டுக் தூக்கின்னு வர்றாங்க வெய்ட்டு தூக்கிண்ணு போறாங்க நீங்க டென்த் ஃபுளோர்ல இருப்பீங்க ஆனா அவங்க அப்ப கூட நடந்து ஸ்டெப்ஸ் இருந்தா ஸ்டெப்ஸ்ல வராங்க இல்ல லிஃப்டுல இருந்தா லிஃப்ட்ல வராங்க அவங்களுக்கு ஏதா ச்சி டிப்ஸ் எதுனா குடுப்பீங்ளா அந்த பகுத் இருக்கா உங்களுக்கு
ஆ குடுப்பங்க டிப்ஸ் குடுப்ப இந்தாப்பா வச்சிக்கோ
ம்
அப்டி சொல்ட்டு டிப்ஸ் குடுக்குது ஒன்னு தப்புல்ல அவங்க வேல செய்றாங்க அதுக்கு நம்ம காஸ் குடுக்குறோ அவ்ளோதா
இல்லங்க இப்போ ஆன்லைன்லே அவங்க அவங்க ஷாப் அது என்ன டெலிவரி பண்ணா உங்களுக்கு வரப்போது
ம்
ஆ நீங்க ஏ டிப்ஸ்சு குடுக்கறீங்க எதுனால ஒரு ரீசன்
மழ மழ பெய்யும் போது சீ எக்ஸ்ட்ரா காசு குடுக்கற தொட்டு ஒண்ணு ஆக போறதுல்லல ஓ அ இப்ப நம்ம வந்து நம்ம வந்து வீட்டு்ல இருக்றோ ஓகேவா நம்ம ப்ராடக்ட்ட ஒருத்தர் வந்து சேஃபா வாங்கிட்டு வராங்க
ம்
நம்ம ஸ் நம்ப பொறுப்பா செய்ய வேண்டியது அவங்க பொறுப்பாருது அவெ டெலிவரி பண்றாங்க ஒடியாம எடுத்துட்டு வர்றது அது மாரி அதனால டிப்ஸ் குடுக்கத்து ஒன்னு தப்பில்லல்ல
தப்பில்ல ரைட் ரைட்கா உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க
நன்றிங்க நன்றிங்க
ஓகே ஓகே எனக்கு என்னமோ உங்க உங்க நேரங்க ரொம்ப நேரம் பே இல்லனா டைம் போறதே தெரில பட் இந்த டாபிக் பத்தி பேசுறது போ நல்லா இருந்துது இருந்துது
ம் சேர் நீங்க எதிர்காலத்துல ஆன்லைன் ஷாப்பிங்கு எனக்கு நல்லா இருந்ச்சு இப்போ நீங்க பியூச்சர்ல ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாகுனு நெனைக்குறீங்ளா நீங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆன்லைன் ஷாப் பிங் அதிகமா ஏன்னா யாருனாலு இப்ப வந்து எப்டி சொல்லது
வெளிய போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரன்த்துக்கு அவங்களுக்கு தெம்பு இல்ல சொல்ல போனா
ம்
ம் சொசைட்டில அதனால ஒரு செகண்டு் போனமா ஆன்லைன்ல பாத்தமா டிக் பண்ணமா டூ டேஸ் வந்துச்சு என்னா ஆன்லைன் ஷாப்பிங்கு டெலிவரி இதோடா சொல்லுவ
ம் சேரிங்க இன்னைக்கு நா வந்து நம்ம ரொம்ப நேரோம் பேசிட்டோ நெக்ஸ்ட் கால்ல நம்ம மீட் பண்லா
ம் ஓகேங்க நன்றி ம் நன்றி வணக்கம்
ம்